தா
ஆ கேக்குதுங்க
ஆ என்ன பண்றீங்க
சும்மாதாங்க நீங்க என்ன பண்றீங்க
நா சும்மாதாங்க இருக்கே
ம் எப்டி போது இந்த டே
ரொம்ப ஒர்ஸ்ட்டா போதுங்க
சேரி விடுங்க மாத்திட்லா ஒர்ஸ்ட்ல இருந்து என்ஜாய் ஃபுல்லா
ம் ரொம்ப இப்பல்லா என்னன்னே தெர்லங்க ரொம்ப டிப்ரெஷன் இந்தமாரி மைண்ட் ஓவர் திங்கிங் இந்த மாரிலா போய்ட்ருக்கு லைஃபே
ம் எனக்கு அப்டிதாங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு
நம்ம இதுல இருந்து சேஞ்ச் ஆறதுக்கு என்னல்லா பண்லாங்க
ஒன்னு நம்ம டெய்லி லைஃப்ல பண்றத ரொட்டீனா வந்து மாத்தணு
எப்டி சொல்றீங்க
எப்டின்னா நமக்கு தெரியாத விஷயங்கள அந்தந்த டைம்ல வந்து ரிப்பீட்டடா பண்றதுக்கு நம்ம மோச்சு பண்ணு இப்போ எனக்கு வந்து எக்ஸாம்பிள்க்கு நா சொல்ற எனக்கு புக் படிக்க இப்ப நேரோ இல்ல பட் வந்து ஆ ஒரு ரொட்டீனா ஒரு நா புக் படிக்கணுன் சொல்ட்டு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி பண்றது நம்பளுக்கு புடிச்ச விஷயத்த எதனா ஒரு மூலியமா நம்ப பண்ணோனா மேபி ஓரளவுக்கு நல்லா இருக்லா
ஆமா ஆனா வந்து நம்ம அந்த ரொட்டீன வந்து ஃபாலோ பண்ணு கரெக்டா
ஆமா
ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கேத்த மாரி நம்ப டைம செட் பண்ணு
ம் அப்படி பண்ணா மேபி பாக்கலா
ஆனா வந்து நம்மள வந்த வந் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் க்கு அ நம்மளோட இன்னர் பீஸ்காக நம்ம இன்னொரு விஷயத்த பண்ணுன் நனைப்போ ஆனா வந்து அத நம்பளால பண்ணவே முடியாது அந்த மாரிலா இருக்கு அதுல இருந்து எப்டி ஓவர் கம் பண்றது
அது எனக்கு தெர்லயே சரியா
ம் ம் புரிது மேபி நீங்களு அந்த சுச்சுவேஷன்ல இருப்பீங்கன் நினைக்கற
ம் மேபி
ம் ம் ம்
என்ன பண்றது ஒரு வேல இருக்கலாம்
ஹா உங்களோட நீங் உங்க உங்களோட காலேஜோட ஃபர்ஸ்ட் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க
புரில
ஒங்க காலஜ் லைஃபோட ஃபஸ்டு டே எக்ஸ்பீரியன்ஸ்
ஃபஸ்ட்டுடேவா
ஆ ஞாபகோ இருக்கா ஃபர்ஸ்ட்டு டேலா
நல்லாவே ஞாபக இருக்கு
ஓ
நா வந்து ஃபஸ்ட் டே ஒரு பேக எத்துகிட்டு எங்க அப்பா கூட பைக்ல போய் அங்க எறங்கிட்டு
நா
காலேஜ்குள்ள ஒரு பொண்ணு நடந்து போற மாரி ஒரு ஃபீல்
ஓகே
எவ்ளோ பெரிய காலேஜ்ஜு எவ்ளோ மெமரி
மூவீஸ்ல வர மாரி
அந்த மாரிதா நன ஆ நனச்சாங்க நனச்ச நானு
ஓகே
அப்படி இருந்தது அப் போம்போது அந்த ஒரு சில ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க அந்த காலேஜுல அதலா முடிஞ்சுட்டு அ எங்கள வந்து அ ஸ்டைட் வேல விடாம ஒரு மாரி எங்கதுல ஒரு ஷார்ட் கட் மாரி வரு
ஓகே
அதுகுள்ள கூட்டின் போயிட்டு அப்படே நாங்க கிளாஸ்க்கு போனோ எனக்கு கிளாஸ் எது தெரியாது எனக்கு வந் ஆ நோட்டிஃபிகேஷன் வந்துருந்துது இத மாரி உங்க கிளாஸ் நம்பருன் சொல்ட்டு
ஓகே
ஆ அதுக்கப்றோ நா அங்க அங்க போனே அங்க போயிட்டு நா தா ஃபஸ்ட் ட்டு ஆளே யாருமே இல்ல அந்த கிளாஸ்ல நா போயி ட்டு குடுகுடுன்னு போயிட்டு லாஸ் பெஞ்ச்ல போய் ஒக்காந்துட்டே
ஓகே
அப்றோ பொறுமையா எல்ல பசங்களு வர ஆரம்பிச்சாங்க
ஆ
அப்போ ஒரு பொண்ண பாத்தே அந்த பொண்ண வந்து நா என்ட்ரன்ஸ் ஆவம்போது அந்த பொண்ண பாத்தே ச்ச ன்னாடா இந்த பொண்ணு இவ்ளோ அழகாருக்கு நம்ம டிப்பார்ட்மெண்ட்லா வருமா
ஆ ஹ ஆ ஆ
அப்டி நெனைச்சே கடைசில பாத்தா அந்த பொண்ணு எங்ளோட டிப் பார்ட்மெண்ட் என்னோட கிளாஸ்ல தா நின்னுனு இருக்கு
ஓகே
அப்றோ வந்து ஏதோ ஒரு ஃபார்ம் குடுத்தாங்க நாங்க ஃபில் பண்ணோ அப்றோ ஒரு பொண்ணு லேட்டா வந்து ஏ பக்கதுல ஒக்காந்தா ஒக்காந்துட் டு அப்பதா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரெண்டு காலேஜ் போனோனே ஃபர்ஸ்ட் ஃபிரெண்ட் அவங்க தா ஆனா இப் ஹாஸ்ல்ல ஏ கூட இல்ல அவங்க
ஆ
அப்றோ வந்து இந்த மாரிதா என்னோட ஃபஸ்ட் டே இருந்துது ஒரு ஃபோட்டோவ போட்டு ஸ்னாப் போட்டே அப்பதா நா ஸ்னாப் போட ஆரம்பிச்சது காலேஜ் ஃபஸ்ட் இயர்ல
ஓகே ஓகேங்க
உங்களோடைய மெமரி ஃபர்ஸ்ட் டே
ஏ ஏ என்னோட காலேஜ் வந்து எப்டின்னா நா வந்து சீட்டே போடாம கெடச்ச காலேஜ் அது நா எங்கிமே சீட் போடாம விட் டுட அட்மிஷன் சோ வந்து அந்த காலேஜ் சேர வேண்டிய சூச்சுவேஷன் வந்துச்சு
ஆ
என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மூலமாதா நா ரெக்கமெண்ட் பண்ணி ஐ மீன் ரெக்கமெண்டேஷன்ல இல்ல அவுங்க சஜஷன் பண்ணி நா போனே அந்த காலேஜில சேந்த
ஓகே
எனக்கு காலேஜ் வந்து மானிங் நைன் ஓ கிளாக்கு நா எங்க வீட்ல வந்து ஃபஸ்ட்டு டே போனதே நைன் ஓ கிளாக் ஏ காலேஜ் ஜி ரொம்ப லாங்கு நா காலேஜ்க்கு போறது டென் தேட்டி ஃபஸ்ட்டு டேவே
ஆ
பட்டு ஃபஸ்ட்டு டேனால யாரு எதுவு சொல்ல நா நென் ச்சே எப்டியு நம்ம திருப்பி ரிட்டன் வீட்டுக்கு தா வருவோ போல நம்லுக்கு கேட்டுள்ளயே சேக்க மாட்டாங்கன்ட்டு பட் ஃபஸ்ட்டு டேனால அலோ பண்டாங்க
போனா ஒரு ஓ அ நெறைய பேர் இருந்தாங்க நா போய் நா ஃபஸ்ட் ரோல தா நே கொஞ்சோ தனியா உக்காந்துட்ருந்தே
அப்பறமா வந்து நா வந்து உக்காந்துட்ருந்தே அப்ப வந்து நெறைய பசங்க அங்க இருந்தாங்க பசங்க பொண்ணுங்க எல்லாமே இருந்தாங்க அந்த க்ளாஸ்ல ஆனா வந்து அவ்ங்கவுங்லே இப்போ நெறையா செக்ஸனா ஸ்பிள்ட் பண்ணி போட்டாங்க எங்களுக்கு வந்து ஒரு டிபாட்மெண்ட்லயே ஒரு ஒரு ஒரு டிபாட்மெண்ட்லயே நெறையா செக்சன்ஸ் இருக்கு
ம்
ஸ்பிளிட் பண்ணி போட்டாங்க எ பக்கத்துல இருக்கவங்க ரெண்டு பேரு ஃப்ரெண்டு புடிச்சா அவுங்களு வேற வேற க்ளாஸ் போயிட்டாங்க நா மட்டு தனியா உக்காந்துட்ருக்கே ஃபஸ்ட்டு டே அப்றோ ஆ அப்புறமூம் பாத்தே ஒரு பொண்ணு வந்து என்ன பண்ணுச்சு டமால் கீழ விழுந்துருச்சி
ம்
எனக்கு தெரியாது அந்த பொண்ணதா என்னோட ஃப்ரெண்டாவு ஃபரஸ்ட்டு ஃப்ரெண்டாவுன்ட்டு நா அந்த பொண்ணு விழுந்த உட்னே நா சிரிச்சிட்டே சம சிரிப்பு சிரிச்சிட்டே
ஓகே
அந்த பொண்ணு எப்டி சொல்றது க்ளாஸே பாக்குற மாரி விழுந்துருச்சி டாமால்னு கீழ
ஓ
நா செம்ம சிரிப்பு சிரிச்சிட்டே அந்த பொண்ணு பாத்துருச்சு
ம்
எ ஃப்ரெண்ட்ஸ்ன் சொன்னோ ரெண்டு பேரு அவுங்க வேற வேற க்ளாஸ் போயிட்டாங்ளா சோ அதனால வந்து நா அந்த பொண்ணு கூட போய் உக்காந்துட்ருந்தே அப்றோ அந்த பொண்ணு எனக்கு க்ளோஸ் ஆயிட்ச்சி அப்றோ லாஸ்ட்டா போ ம்போது ஒரு குரூப் போட்டோ எடுத்துட்டு போனோ இதுதா எங்ளோட ஃப்ஸ்ட் டேவோட மெமரிஸ்சா இருந்துச்சு
ம் நல்ல ஒரு மெமரி
ஆ
அ
ஆனா ரொம்ப ஃபன்னியா போச்சி அந்த நாள் எனக்கு திருப்பி பாய் வீட்டுக் ரி ட்டன் வரும்போது எங்களுக்கு ரூட்டே தெர்ல எப்டி வர்னூட் கரெட் ரூட்லியே
ஆம்
என்ன பண்ணோ குடு குடு குடுன்ட்டு வேற ஒரு பஸ் ஏறதுக்கு வேற ஒரு பஸ் ஏறி எங்கெங்கயோ சுத்தி வீட்டுக்கு எத்தன மணிக்கு சிக்ஸ் ஓ க்ளாக் வந்தோங்க
ம்
அவ்ளோ ஒரு காமெடியான ஒரு ஃபஸ்ட்டு டேவா இருந்துச்சு எனக்கு அது ஒரு
அதுவு ஒரு நல்ல நினைவுகள் தான
ஆமா
ஆனா அந்த பொண்ணு விழுந்து பாருதுந்து தா
அது அது வந்து இன்னுமே ஆனா அந்த பொண்ணு கிட்ட அந்த பொண்ணு கூட நா ஃப்ரெண்ட் ஆய்ட்டல்ல அந்த பொண்ணு கிட்டல்லா நா சொல்லுவே அந்த பொண்ணு எப்பெல்லா எப்பெல்லா அந்த பொண்ணு கிட்ட பேசறனோ உன்ன பாத்தாலே எனக்கு ஃபர்ஸ்ட் டே ஞாபகதா வருது நீ டமாள்னு ஊந்த அந்த ஒண்ணு நா இத சொல்லுவேன்னு தெரிஞ்சல தீட்டிவ் வாய மூடு அப்டின்னு வாங்க என்னோட நிக்னேமை வெச்சு கூப்டுவாங்க
ம்
ம்
அது இப்போ நீங்க ஒருத்தவங்கள மிஸ் பண்றீங்கன்னா அவங்கள அன்பா இல்ல அவங்க கூட பழங்கற்துனால நீங்க மிஸ் பண்ணுவீங்களா
அன்பு நாளதா
எப்படி அதா சொல்றீங்க
அவங்க அவங்க மிஸ் பண்றது மிஸ் பண்றது ஓகே அது அவங்க மேலே ஒரு பாசோ இருந்த தானே நா மிஸ் பண்ணுவே பழக்கோனா இப்ப ஹாய் பாய் தா பழக்கோ பாசோனா அப்டி இல்லை அவங்க என்ன கேர் பண்றது அப்டிலா தானே இருக்கு
ம்
நீங்க எப்டி மிஸ் பண்ணுவீங்க
அன்புதா
ஓ
ஏனா பழகுனவங்க ஆயிரம் பேர் இருப்பாங்க நம்ப ஒருத்துருங்க லவ் குடுக்குறவங்க நம்ம மேல இல்லன்னா நம்ம ஒருத்தர்ங்களுக்கு லவ் குடுக்குறவங்க மேலதா நம்போ ஒரு மாரி மிஸ்ஸிங்
ஆமா கரெக்டு
ம்
இப்டிதா எல்லாரோட லைஃப்பு இருக்குன் நா நெனைக்கிறே நீங்க என்ன நெனைக்கறீங்க
நானு அப்டிதா நெனைக்றே ஒரு ஒரு பாய்ண்ட் ஆஃப் வியூல அவ்ங்கவ்ங்க லைஃப் ஆனா சிம்ளராதா இருக்கு
ம்
சிச்சுவேஷன்ஸ்
சிச்வேஷன் பேஸ் பண்ணி அவுங்ளோட மிஸ்ஸிங் வந்து மாறு நெனைக்றே
ஆம்மா அவுங்ளோட சூழ்நிலைகள பொறுத்துதா அவுங்களோட
ம் ஃபார் எக்ஸாம்புள் க்ளோசாருக்க பார்சனே வந்து ஹார்ட் பண்ணீட்டு பொய்ட்டாங்கனா அவங்க வந்து மிஸ் பண்ண மாட்டாங்கன் எனக்கு தோணுது
அ அவங்க ஒரு வேல க்ளோஸ் டு ஹாட்ட இருந்தாங்கனா என்க் ஆச்சு ஒரு நாள் அவங்க மிஸ் பண்ணுவாங்க
ஆம்மா அது கன்ஃபார்ம்
ம் செரி ஓகே பாய்
ம் பாய்